உம் எப்டிகிறிங்க
கே நீ நல்லார்க்கியா
ஆ நல்லாருக்கே
ப்புருக்காங்க
உம் நல்லாருக்காங்க அங்க
சேரி சேரி எல்லாருமே நல்லாருக்காங்க
ம் அங்க தம்பிங்களா ஸ்கூல் போயிட்டாங்களா
உம் ம் அவனுங்க ரெண்டு பேரு வீட்ல வெளையாடிட்ருக்கானுங்க இன்னைக்கு போகல ரெண்டுப் பே இரோ
உம்
வீட்ல இருக்காங்க அவரு வேலைக் பேயிட்டாரு
உம் சேரி சேரி
அங்க தம்பி
ஆ தம்பி ஆ அங்க மாமா வந்து கெளம்பிட் ட்டாரு வேலைக்கி தம்பி வந்து ஸ்கூல் போயிருக்கா ஃபஸ்ட் டேலந்து அழுந்துகிட்டே போயிட்டேருக்கா ஃபஸ்ட்டு மூனு நாள் வந்து நாங்கப் பேரண்ட்ஸ் வந்து ஒக்கார்ணுன் சொன்னதுனால அழுகல அதுக்கப்பறமேட்டு அடு அடுத்த நாள் வந்து அமைதியா போய்கிட்டா அடுத்த வாரத்துலருந்து அழுந்தழுந்து தொண்டையே மங்கி போச்சு
புதுசில்ல திடீர்ன்ட்டு வீட்டுக்குல்லியே இருந்துட்டு திடீன்ட்டு புது எடத்துல போய் இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு அ
கொஞ்ச உம் அதுவு அவிங்க அண்ணா கிளாஸ் லத்தா ஒக்காந்திட்டிருக்கா இருந்தாலு அழுவுறா
பாத்க்கோ
உம்
பழகிரு அப்டியே
ரொம்ப அழுவாச்சு உம் உம்
ஜாயின்ட் ஆயிட்டான்னு வெய்
ஆஹ் மொழியும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கா அங்க வந்து கன்னடா பேசுவாங்க இவன் வந்து தமிழு அதனால கொஞ்சம் பயப்பறான் போல
ஆமா அந்த கொழந்தைங்க பேசுறது புரியாது
உம் புரியாது டீச்சர்ஸ் பேசுறது புரியாது
உம்
சமாளிக்கணும் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போக போக சரியா போயிரும்போல
ஆமா ஆனா கொஞ்சம் கஷ்டம் இல்ல தாக்க பெரியவங்களுக்கே திடீர்னு ஏதோ ஒரு லாங்குவேஜ் புரியலன்னா அவங்க இப்டியே எப்டி கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுனு யோசிச்சேனு வைய்யி நம்மளுக்கே கொஞ்ச டிஸ்டபன்ஸா இருக்கும் க்கும் கொழந்தைங்க மேனேஜ் பண்றது இப்பனா கொஞ்சம் கஷ்டம் ஸ்கூல்ல
ஆஹ் இங்க வந்து ஓரளவுக்கு அவனுக்கு புரிஞ்சுக்குவான் இங்க பக்கத்துல பசங்கலாம் வெளையாட வருவாங்க கன்னடா பேசுவானுங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும் ரொம்பலாம் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசுவான் அந்த பையன் பேசுறதை கேட்டி இவன் புரிஞ்சு அங்க ஸ்கூலுக்கு போனாலும் புரிஞ்சுக்குவான்னு நெனைக்கிறே
அதான் கொஞ்சம் ஆரம்பத்துல இப்ப கஷ்டமா இருக்கும் போவான் ஒரு ஒரு மாசம் போயிட்டானுவய்யி அவன் கூடலாம் இருந்துட்டான் ஆமா அவன் எல்லாம் ஒரு காதான உட்காருவாங்க பேசுவாங்க
உம்
டைம்லலாம் ஒட்டக்கா ஷேர் பண்ணி தானே சாப்பிட ப்பாங்க அப்டிலாம் இருந்தா கொஞ்சம் மிங்கிலாகிக்குவ அதுக்கப்பறம் அப்படியே பழகிடும் அவனுக்கே கம்பர்டபிளாகிரும் பாத்துக்கு வாங்க மேம்ளா இருக்காங்கல்ல
ஆமா அப்புறம் இப்ப வேற எழுதுறதுக்கும் குடுக்குறாங்களா ஸ்கூலுக்கு போறதுக்கே கஷ்டப்படுறேன் என்ன எழுத வேற சொல்றீங்களானு அதுக்கு வேற அழுவாச்சி
உம்
ரொம்போ ரொம்போ
சப்ஜெக்ட்டு, கன்னடம் அந்த லாங்குவேஜ்ல தான் இருக்குமா சப்ஜெக்ட்லாம் எப்படி
கன்னடா, இங்கிலீஷு, மேக்ஸ் மேக்ஸு, சயின்ஸு
இப்போ மேக்ஸு சயின்ஸ் லலாம் இங்கிலீஷ்ல இருக்குமா இல்ல பரவாயில்ல அப்ப வந்து கன்னட அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது
ஆமா இப்போ நாம்ப தமிழ்நாட்டுல தமிழ் மீடியம் போனா எல்லா இதுமே தமிழ்ல வரும் ல இங்கிலீஷ தவிர அதே மாரி இங்க வந்து கன்னடா கன்னடா மீடியம் போனா மட்டும்தான்ஹ இங்கிலீஷ தவிர எல்லாமே கன்னடால வரும் இப்ப வந்து அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் போறது அதனால கன்னடா மட்டும்தான் கன்னடா மத்ததெல்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜில வந்துடும்
இங்கிலீஷ் லங்கஜ் அந்த அந்த லாங்குவேஜ் கத்துக்கறக்கு மட்டும் அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்திருக்காங்க
ஆமா ஹிந்தி இருக்குது உஹம் ஹிந்தி இருக்குது
உம் அது நார்மலா எல்லா ஸ்கூல்லயும் தானே வச்சிருக்காங்க
இங்க வந்த் அங்க தமிழ்நாட்ல வந்து அஞ்சாவது வருடம் தான் ஹிந்தி இங்கைக்கு வந்து பத்தாவுது ஒன்லி ஹிந்திகம் கண்டிப்பா படிக்கணு
ஓ பரவால இப்போ அதுதான் நெக்ஸ்ட் லாங்குவேஜா நம்மளுக்கு வருது இப்போ நம்ம தமிழ படிக்கும்போது இங்கிலீஷில தானே செகண்டாக இருந்துச்சு கம்பல்சரி எல்லாருமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கத்து வச்சுக்கணு அப்டிங்க மாதிரி ஒரு ஃபார்மெட் இருந்துதா இப்ப இங்கிலீஷ்க்கு அப்புறம் ஹிந்தினு வந்துருச்சு
ம்
அதனால தான் இப்போ எல்லாருமே அதுவு எல்லாருமே கத்துக்குணுங்கிறனால அந்த சப்ஜெக்ட்டை முன்னாடிக் கொண் கொண்டு வந்திருக்காங்க
ஆமா
பண்ணிட்டாங்க அதுவும்
உம், இப்போ நிறைய மா மாறிடுச்சு
ம்ம் ஏன் பையனுக்கு வரவே மாட்டேக்குது ஹிந்தி அவுனும் இப்பபா தேர்டு ஸ்டாண்டர்ட் போ போறான் ஏதாவது இந் ஹிந்தி நோட்டு ஃபுல்லா பிளாங்காதான் இருக்கு
உம் நமக்கு தெரியாது சொல்லி தர தெரியாது ஸ்கூல்ல கத்துக்கிட்டு வந்தா தான் என்ன பண்றதுன்னு தெரியல
ஆம்மா அந்த ஹிந்தி சப்ஜெக்ட் அவ்ளக்கு படிக்க மாட்டான் அஹ் நானும் ஏய் நானு அது சொல்லி தரக்கு நம்மளுக்கு எதோ கொஞ்சமா நாலேஜ் இருக்குணு
ம் இங் அங்கைக்கு வந்து கண்டிப்பா இங் ஹிந்தி வந்து எடுத்துட்டு போணுன்னு அவசியோயில்ல ஆனா இங்கைக்கு கண்டிப்பா ஹிந்தி நீங்க படிச்சே ஆவுணு அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க
அதுஅதான் அதனாலதான் நாட்டுக்கு
உம் அதுல்லாமே இவன் வந்து வீட்டுக்கு வரானா வீ இப்ப வந்துட்டு ஃபோன் பாக்குறான் ஃபோன் பாத்துட்டே இருப்பான் ஒரு அர் ரொம்பநேரம் கிட்ட பாத்துட்டே இருந்து உடனே அழுத்துட்டு வருவான் அம்மா நாளைக்கு ஸ்கூல் வேணா எனக்கு அந்த மேம் வேணாம் எனக்கு அந்த மேம் புடிக்கல வேற மேம் வேணும் அப்படின்னுதுவ
அதுக்ன்னு இவனுக்கு உசுறு மாத்தவ முடியும்
அஹ்ன் ஆமா ஸ்டார்ட்டிங்ல அப்டிதான் இருக்கு அப்புற பழகிரு
உம் ஆனா நிறைய நேரம் வந்த் இது ஸ்கூலே இருக்கிற மாரி இது இவனுக்கு வந்து ரெண்டு எட்டு மணிக்கே விட்டுறுவாங்க ஆனா ரெண்டு மணி ஏ தம்பிங்க இன்னொருத்தவுங்க இருக்காங்கல அவனுங்க வந்து மூணு மணிக்கு உடுற அவனுங்களோடையே கூட்டிட்டு வர மாரிக்குது
ஓ எக்ஸ்ட்ரா ஒன்னார் அங்க இருந்துட்டு வரனா ஆஹ்ன் மேம் பாத்துக்குவாங்களா எ ல்லா கொழந்தையளையு ரெண்டு மணிக்கு விட்டுட்டாங்கன்னா அப்ப தம்பி மட்டு இருப்பான்ல
அதான் அவனுங்க கூடு போய் வெளயாண்டுட்டு இருப்பா இல்லைனா அந்த பொம்மைங்களா இருக்குல்ல காரு அதெல்லா இருக்கு அதில போய் வெளயாண்டுட்டு இருப்பா இல்லேன்னா அண்ணங்க கூட உக்காந்திக்குவா
பாத்துகிட்டாங்கனா சரி மேம்மு
சொல்லிட்டு தா வந்தோ அஹ்ன் இப்போ இவன தனியா அவங்களத் தனியா கூட்டிட்டு போகறதுக்கு ஆகல ஒட்டுக்கா மூணு பேத்தையு கூட்டிட்டு போறோ அப்டின்னு சொல்லி பா கேட்டதுக்கு செரி நீங்க வாங்க அப்டின்னு சொல்லி சொல்லி ட்டாங்க
ஓ
உம்
காலைல எத்தன் மணிக்கி வேன் வரு
வேன் இல்ல இங்க அப்பாவே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க மூணு பேத்தயு கூட்டிட்டு போறது கூட்டிட்டு ஆஹ் ஆமா ரொம்போ பக்கந்தா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தா
சேரி சேரி சேரி அப்ப தெரியாது
உம் வேனுக்கு வந்து ஃபீஸ் கொஞ்சோ எக்ஸ்ட்ரா கேக்குறாங்கள நெறையா அதனால பக்கன்றதுனால கூட்டிட்டு வந்தாச்சி
ஆமா அதுவே ஒரு அமௌண்ட் ஆயிரு மாச மாசோ
ஆமா மாசோ வந்து இங்க ரெண்டு கிலோமீட்டருக்கே பதினாலாயிர ருவா கேக்குறாங்க ஒரு ஒருத்தருக்கு
அய்ச்சச்சோ
ஓ சேஃப்டிமே அதனால வந்து நாங்களே கூட்டிட்டு போய்கிறோ
உம் நல்லதுதா பெட்ரோல் காசு நம்மளுக்கு என்ன அவ்வளவா ஆகுது து அது இங்க இந்து இங்க கூட்டிட்டு போய் வுட்டுட்டு வர்றக்கு
உம் ரொம்போ அதிகமா கேக்குறாங்க அதனால
நீ க ஒரு கணக்கு போட் பாத்தீன்னா தெரியு நம்ம ஸ்கூல் பீஸோட வேன் பீஸு தா ரொம்
ஆமா ஆமா ரொம்ப அதிகமாதா ஆகுது
உம்
அந்த காசு வச்சி இன்னொருத்தன படிக்க வைக்கலா இல இன்னொரு பிள்ளைங்களையு சேத் கி படிக்கிறளவு படிக்க வெக்கிற அளவுக்கு அவிங்க காசு கேக்குறாங்க வேனுக்கு
ஆமா எதைய ஏ ஏ பைய படிக்கிற ஸ்கூலே சும்மா இப்டி நடந்து போய் நடந்து போய் விட்டுட்டு வர்ற தூரந்தா
உம்
ஒரு நடந்தோம்னா அஞ்சு நிமிஷத்துல நடந்துக்கலான்னு வய்யே ஸ்கூலுக்கு அந்த டிஸ்டன்ஸ்கே அம் ஆ மாசத்துக்கு எட்நூறுவா வேணுமாமா
ஐயோ அப்பறோ
மார்னிங் மட்டு அதுவு சேரி ஈவினிங் எப்பமே வந்து எங்க அப்பா வீட்டு க்கு முன்னாடி தா ஸ்கூல் தம்பி ஸ்கூ கூல் அப்போ அப்பா பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சுக்குவாரு அங்கயே அதனால சர் காலையழுது மொட்டு ஒன் மாரி வேன்ல அனுப்பற மாரி ஐடியா ஏன்னா இவரு டைமிங்கே இல்ல வேலைக்கு போம்போது எப்ப வேணாலு போயறாரா அதனால சரி
ஒரே ஒரு ட்ரிப் மட்டு இது மாரி அமுச்சு விட்ரலான்ட்டு நா சார்ட்ட கேட்ட கே நூறுவா நாரா அதுக்கு நானே கூட்டிட்டு போய் உட்டுட்
பின்ன எவ்ளோ அதி கேட்டா என்ன பண்றது அதுக்கு நம்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தர்லா இப்பல்லா எங்க காசு அதிகோ வாங்குறாங்களோ இல்லையோ ஸ்கூல்ல அதிகமா வாங்குறாங்க
ஆமா
ரொம்ப கஷ்டோ
ஹ
நெறையா பேரு அதனாலத கவுமண்ட் ஸ்கூல் போய் சேத்தறாங்க
இப்ப கவுமெண்ட் ஸ்கூல்ல சூப்பரா அதே சைக்கிள் பத்தியா சூப்பராருந்
ஆமா நானு பாத்தே ந ம் அதுவே ஏழாயிரங்கிட்ட வரும்போல கடைல வாங்குனா
ம் பாக்குறக்கு எவ்ளோ லுக்காருன்ச்சு
இந்த டைம் பரவால்லா நல்லா குடுத்துக்குறாங்க நல்லா ஸ்ட்ராங்கா க்குது
ம் அது பாத்தாலே கண்டுபுடிக்க முடியா து இது வந்து ஸ்கூல்ல குடுத்தது அப்டின்ட்டு தெரியவே தெரியாது ஆனா நம்ம படிக்கம்பது நம்ளுக்கு குடுத்தது வையி பச்ச கலர் பாத்தொன்னே தெரிஞ்சிரு ஆ இது வந்து ஸ்கூல்ல குடுத்துருக்காங்க அந்த சைக்களு அடின்
எனக்கல்லா குடுக்கவே இல்லயே நானு வந் ந்து பிரைவேட் ஸ்கூல் பச்சே ம் ம் எனக்கு லேப்டாப்பு இல்ல சைக்களு இல்ல
எனக் கெடச்சிது ந அண்ணாக்கு கெடச்சிது அண்ணாக்கு சைக்களு அங் லேப் அண்ணாக்கு காலேஜ்ல குடுத்தாங்க லேப்டாப்பு ஸ்கூல் டைம்ல அண்ணாக் குடுக்குல எனக்கு எங்கண்ண பாஸவுட்லா எப்பனே தெர்ல எங்கண்ண படிச்சுலா பதினஞ்சு வர்ஷோ ஆச்சு
ஆ அப்ப எப்டி காலேஜ்ல குடுத்துருவாங்க
இப் இப்ப நா படிப்பு முடிச்சே இப்போ ஏழு வர்சோ ஆச்சா இரவத்தி ஒன்ல முடிச்சே இப்போ எனக் இரவத்தொம்போது வய்ஸ் ஆகுது
ம்
நா ஸ்கூல் படிக்கும்பது நா டுவெல்த்து படிக்கம்போது எனக் குடுத்தது லேப்டாப்பு அப்போ எங் கண்ண என்னைய விட ரெண்டு வர்ஸ்த்துக்கு பெரிய பையெ
அப்றோ
அப்போ காலேஜ் படிக்கும்போது அண்ணாக் குடுத்தாங்க அப்டின்னா ஆ கண்டிப்பா ஒரு எட்டு வர்ஷோ பத்து வர்ஷமா அது இருக்கு அப்பருந்து தான குடுத்துட்ருக்காங்க ரெண்டு ஆட்சில குடுத்துருக்காங்கல்ல
ம் ஆனா எனக்கு தெரிஞ்சமா நீங்க சொல்லி தா கேள்விப்பர்ர காலேஜில லேப்டாப் குடுத்தாங்கன்னு
அண்ணாக்கு குடுத்தாங்க அண்ணாக் ஸ்கூல்ல குடுக்குல
ம் அங் கவுமெண்ட் கால்ஜ் ஸ்கூல்ல குடுக்காதிங் எல்லா காலேஜி ம்
அந்த மாரி கெடச்சிது
ம் தெரில நானு கே இது படவே இல்ல ம்
லினோவான் நெனைக்குறே
ம் பரவால்லோ
ம் அந்த லேப்டாப் தா எடுத்துட்டு வந்து வெச்சிருக்கே
ம் நெறைய பேருக்கு இப்டி கெடச்சாவே யூஸாருக்கு
ஆம்மா எனக்கு அண்ணாக்கு ஸ்கூல்ல குடுத்த மாரியே ஞாபகமே இல்ல
ம்
அ ஸ்கூல்லே ஸ்கூல்